உ
ஹலோ
சொல்லுடா எப்பிடி இருக்க
நல்லா இருக்கங்க நீங்க
நா நல்லா இருக்கே
சாப்டாச்சா
சாப்டாச்சு சாப்டாச்சுடா வெயில் எல்லா எப்பிடி இருக்குது
அய்யோ அதலா சூப்பரா இருக்குதுங்க
சூப்பரா இருக்குதா மழையெல்லா வர்லயா
மழ வருது பட் ரொம்ப எலா ஒழுங்கா பெய்ல லேசா தூங்கிட் தூருது தூரிட்டு ஒட்னே சூட்ட கெளப்பி விட்டு போயிருது
ம் ம் என்ஜாய் என்ஜாய்
அங்க மழ வருதா
இங்க நாங்க ஏ சி யிலயே தாங்க இருக்குறோ எங்கனால வெயிலே தாங்க முடியல
ம் வெளிய வந்து பாருங்க பத்து நிமிஷோ கரண்ட் ஆஃப் ஆனா அவ்ளோதா நீங்கெல்லா காலி
ஓன் வாயி ஓன் வாயி இருக்கு பாத்தியா
ஏ சி இருக்குதுனு நல்லா ஜாலியா ஜம்முனு ஒக்காந்துக்கிறீங்க உள்ள ஷீட்டு வீடு தான
இல்லையே இங்க இல்லடா ஃபர்ஸ்ட்டு ஏர் குலர் வச்சு ந்தோ அதனால எது போட்ல இப்போ தாங்கவே முடில்ல ஏர் கூலரு ரிப்பேர் ஆயிடுச்சு அதனால இப்போ மேல ஃபால் சீலிங் அடிச்சி ஏ சி போட்டாச்சுடா
ஓகேங்க ஷீட் அப்டியே உள்ள ஷீட்டு ரெடியூஸ் அவ்ளோதா கேட்டான்
ஆ இல்ல அப்பு அப்பு சும்மா தெர்மாக்கோல் மட்டு வச்சு பக்கத்து வீட்டுல போட்டுருந்தாங்க ஆனா வந்துட்டு சூடெல்லா ஃபுல்லாகி எறங்கிட்டுதா இருக்கு அப்டினா அதுக்கப்புறோ பக்கத்துல விசாரிச்ச போது சொன்னாங்க பால் சிலிங் அடிச்ச கோங்க அடிச்சுட்டா ஒன்னு பிரச்சனை இல்ல ஏ சி போட்டுக் லா அப்டினு சொல்லி சொன்னாங்க அதனால பால்சீலிங் அடிச்சுட்டுதா ஏசி போட்டுருக்கு
எவ்ளோ ஆச்சு பால்சீலிங் ஏ சி எல்லா சேர்த்தி
அ பால்சீலிங் தெரிஞ்சவுங்க வந்து பண்ணி குடுத்துருந்தாங்க அதனால ஃபோர் தௌசண் ஃபோர் தௌசண் மெட்டீரியலு ஆல் கூலி எல்லா சேர்த்தி வந்து ஃபோர் தௌசண்ட் தா
ஃபோர் டௌசண்ட் பால்சீலிங்கு மட்டு ஏ சி அப்ப
ஏ சி எனக்கு தெரிஞ்சு ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி எயிட்டுக்குள்ள வந்துச்சு இன்சூரன்ஸ் எல்லா போட்டு
ஃபார்ட்டி எயிட்டா
ஆமா
என்னங்க சொல்றீங்க நா டுவெண்ட்டி ஃபைவ் தேர்டி அப்டிதா வரு நெனைச்சே ஃபார்டி சொல்றீங்க ஃபார்ட்டி ஃபிப் டி பக்கோ போய்ருச்சு
ஆ ஆமான்டா இது ரேட்டு வந்துட்டு இவ் எனக்கு எக்ஸ்சாக்டா தெர்ல இன்சூரன்ஸ் வந்து சவன் தௌசண் கிட்ட போட்டு தள்ட்டான் வேண்டா வேண்டானு சொல்லி ட்டேருந்தோ அது இதுன்னு மண்டைய கழுவி கடைசில ஏழ்ழாயிர ருவாய்க்கி இன்சூரன்ஸ் இந்தா போட்டாண்டா அதுதா ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு
சேர் இன்சூரன்ஸ் ஒரு டைம் இப்ப எதாது டேமேஜ் இருந்தா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலால்ல
அப்டி என்ன போய் புது ஏ சி ல வந்து கிளைம் ஆக போது அவன் சொன்னா இது மாதிரி கேஸ் எல்லா வந்து ரீபில் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறோ ஆ எவ்ளோ வருஷோ சொன்னா நாலு வருஷமோ அஞ்சு வருஷோ வந்துட்டு ஸ்டு ஒங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸே நாங்க பண்ணி தருவோ ஒன்னு பிரச் அப்டியே உள்ள பார்ட்ஸ் போனாலு வந்துட்டு நாங்களே எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்குகோ நீங்க எதுவுமே வந்து செலவே பண்ணத் தேவையில்லனு மண்டைய கழுவிட்டான் அதனால சேரின்னு சொன்னே நானு
ம் அஞ்சு வர்ஷத்துக்கு வாரண்டி என்ன கம் பிராண்டு
பேனசோனிக்
பேனசோனிக் ஓகேங்க
ம் அதுவு ஒன்ற டன் வாங்கியாச்சா அதுல வந்துட்டு ஃபோர்வே இருக்குது
ஃபோர்வேனா
ஃபோர் வேனா அப் அண்ட் டவுனு லெப்ட் அண்ட் ரைட்
ஸ்விங்கு சொல்றீங்ளா இல்ல
ஆமா ஆமா ஸ்விங்கு தா சொல்றே
ம்
நா இல்ல அப்டின்னா நம்மளுக்கு சென்ட்ரா வந்து பாத்து தானே வெக்கணு ரூம்ல வந் வெச்சிருந்தா ஃபுல் இதுக்கு வரு அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க இது ஃபோர்வே அப்டிங்கறனால நம்ம எங்க வேணாலு வெச்சக்கலா ஏன்னா எல்லா பக்கமு மூமெண்ட் இருக்கு
ஓகே
அதனால ஃபோர்வே வாங்கிட்டு அதுவு இல்லாம இந்த பேனசோனிக்ல என்ன அப்டின்னா இந்த ஏர் பியூரிஃபை பண்ணிதா வரு அது ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வரைக்கு நம்மளுக்கு வந்து ஏர் வந்து பியூரிஃபையா தா வரு சோ ஒன்னு பிரச்சன இல்ல
ஓ இந்த இன்ஸ்டா ரீல்ஸ்ல பொக மாரி ஒரு மூணு மாசோ நாலு மாசத்துல அந்த ஃபில்டர் இல்லதனால ஃபுல்லா பிளாக் ஆயிட்டு அந்த டஸ்ட்லா போய் அடச்சிக்குனு அந்த மாரி ப்ராப்லம்லா இருக்குதா
அது எல்லா ஏ சி லுமே இருக் குண்டா அதுதா ஃபில்டரே நம்மளுக்கு அந்த வழியாதா நம்மளுக்கு காத்து வரு மேல வந்துட்டு ஓப்பன்ல இருக்கு ஓப்பன்னா ஃபுல் ஓபன்ல இருக்காது அந்த பாட்சோடையே இருக்கு அதனால என்ன ஆகும்னா நம்மளுக்கு அது வழியாதானே காத்து வருது சோ டஸ்ட் எல்லா பட்டு நம்மளுக்கு அந்த நெ நெட்டு வழியாதா நம்மளுக்கு வெளியில வந்து காத்தே வரு
ஆ இப்ப அந்த நெட்ல வந்து டஸ்ட்லா இதாகுதுல்ல அதெல்லா வெளியில ஆள் கூட்டினு வந்து பண்ணுவீங்ளா இல்ல நீங்களே எடுத்து கிளீன் பண்ணு ஈஸியா ஓப்பன் பண்ணிட்டு
அது நானே பண்ணிக்குவே அம்மா வீட்ல ஏ சி இருக்குல்ல அதுல அங்க நான் நான்தா கிளீன் பண்ணிட்டு இருப்பே அதனால இங்கயு இங்க ஃபர்ஸ்ட் சர்வீஸ்சுங்கும் போது அவுங்க ஃபர்ஸ்ட் தா வந்து பண்ணணு நம்ம அதுல கை வெக்கக்க கூடாதே
ஓ இப்போ ஃபர்ஸ்ட் சர்வீஸ் இன்னு பண்ணீங்களா இல்லையா
ஆ பண்ணியாச்சி ஆனா எனக்கு ஷோரூம்ல இருந்து அத பேனசோனிக்ல இருந்து வந்து எனக்கு யாருமே பண்லடா அங்க சும்மா ஏதோ ஆ ஆளுங்களுக்கு வேல வெச்சிருப்பாங்க பாரு அவுங்கதா வந்து இன்ஸ்டாலே பண்ணாங்க என்னன்னு கேட்டா நாங்கதா வருவோ அப்டின்னுட்டு சொல்ட்டு போறா அந்த பைய
ம்
பிராப்பரா பேனசோனிக்ல இருந்து வந்து எனக்கு எதுவுமே பண்ணி தர்ல ஆனா அம்மா வீட்ல அப்டிலா கெடையாது அம்மா வீட்ல ப்புளுஸ் ஸ்டார் இருக்குது அவுங்க ப்ரொபஷனலிஸ்ட் அவுங்கதா வந்து ப்ளூ ஸ்டார்குனு இருக்கறவங்கதா வந்து எல்லாமே பண்ணி் குடுத்துட்டு போறாங்க
அங்யே அப்பினா இப்ப நா இருக்கறது லோக்கலு அப்ப இங்க வந்து பண்ண மாட்டாங்களே எதுவுமே
பண்ணுவாங்க உனக்கு
ஏங்க இது வில்லேஜிங்க ப்ளூ ஸ்டார்ல இருந்துல்லா வந்து பண்ண மாட்டாங்க உங்களுக்கு எப்டி பண்ணாங்களோ நீங்களே அப்டி சிட்டில இருந்துகிட்டே உங்குளுக்கு வந்து பண்ல
தெரியலயே எனக்கு ஆனா அவுங்க வந்துருவாங்க ஃபோன் பண்ணி நம்ம கூப் ட்டா ஒடனே வந்துருவாங்க அங்க வீட்டுக்கு அப்டிங்கு போது ஸ்லாட் டொனக் புக் பண்ணுவாங்கனு நெனக்கிறே புக் பண்ணிட்டு அதுக்கப்பறந்தா வருவாங்க இங்கியுமே இப்ப அம்மா வீட் க்கு நா போய்ருந்தே எடையில அப்போ வந்து பெஸ் சூ காத்தெல்லா பயங்கர சூடா இருந்துச்சு ஏ சி போடும் போது ஃபில்டர்ல்லா பாத் தா ஃபில்டர் வந்து அழுக்காதா இருந்துச்சு அதெல்லா க்ளீன் பண்ணி போட்டு அப்டிதா வந்திருந்தது அதுக்கப்பறோ நா நெட்ல இருந்து நம்பர் எடுத்து ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணதுக்கு அப்றோம்தா ரெண்டு நாள் கழிச்சுதா வந்தாங்க அதும் லோக் கல்ல இருந்து தா வந்தாங்கன்னு நெனக்கிறே நா வீ்ட்லயுமில்ல நா வெளில போய்ட்டே
ஓ சேரிங்க வந்தா அவுங்களே இது பண்ணிவுட்டு க்ளீன் பண்ணிகுடுத்துட்டு போய்ட்டாங்களா
போய்ட்டாங்க உப் மேல அந்த மேல ஒரு இதுருக் க்கு ஒரு ஃபேனு அதுல சம்திங் ஏதோ போயிருக்கு போய் ட்டு கேஸ்சு கேஸ்சும் வந்துட்டு இல்லயா உள்ள ஏதோ வயரெல்லா ஷார்ட் ஆயிருக்கு அப்டின்னு வந்து சொன்னாங்க அது வெடிச்சிர்க்கு இன்னமோ உங்களுக்கு வந்து எதுவு ஆகாம இருந்திருக்கு அப்டின்னு சொல்லிட்டு கேஸ்ல்லா ரீஃபில் பண்ணி குடுத்துட்டு போயிருக்கறாங்க
ஓ சேரி இப்ப நா வந்து ஹேர் கூலர் இல்ல ஏ சி ஏதாவ்து ஒண்ணு வாங்கலானுகுறே எ ஹேர்கூலர் தா ஃபஸ்ட்டு பாத்தே ஹேர்கூல்லயு அந்த ஹனிக்கோம்பு ஒன்னு சொல்லுவாங்களே
ஆமா
அதுவு அது ஒண்ணு இருக்கு அது இல்லாம இந்த நார் நாரு வர மாரிக்கும்ல உள்ள ஏதோ சம்திங் உள்ளக்கு
அ ஆமா ஆமா ஆமா அ அ ஓகே ஓகே ஓகே அ
அங்க ரெண்டுல எது நல்லாக்குன்னு கேட்டா ஹனிகோம்பபு ரெண்டுமே நல்லா ர்க்குன்னு சொன்னாங்க பட் பெஸ்ட் வந்து ஹனி கோம்தா சொன்னாங்க அதுவும் இல்லாம பிரைஸ் அது அதிகமாதா இந்ச்சு இருந்துச்சு ஹனி கொம்பு
ஹனிக்கோம்பு என்ன அப்டின்னா ஒனக் கு தண்ணி அதுல பட்டுட்டு அப்டியே வந்துட்டே இருக்கு மேல இருந்து ஃபுளோ வந்து அந்த வா வாட்டர் ஃபுளோ வந்து அந்த ஹனி கோம்ல பட்டு கீழ அப்டியே வரம்போது என்ன ஆகும்னா அந்த தண்ணீ நம்மள்க்கு காத்து சுத்தும் போது அந்த தண்ணியோட சேந்து வரம்போது என்ன ஆகும்னா னா நம்மளுக்கு பின்னாடி அந்த தண்ணீ பட போய்கிட்டே இருக்கும் போது சில்லுன்னு தா இருக்கு அந்த தண்ணி சோ காத்து நம்மளுக்கு வரம்போது கூலிங்காதா வரும் நம்முளுக்கு
ஓ அதெல்லா ஏசியாந்தா ஜில்லுன்னு வந்துரு ஆனா ப்ரைஸா இப்ப சொன்னீங்க நாப்பதாயிரக்கு மேலே போகுது ஹேய் கூலா னா பத்து ரூவாய்க்குள்ள முடிஞ்சிடு
ஆமாண்டா இங்கே எனக்கு வந்து உப்பு தண்ணீடா ஏர் கூலர் நானு வச்சிருந்தே நல்லா ஓடிச்சு அந்த என்ன அப்டின்னா நல்ல தண்ணி தா ஊத் த சொல்றாங்கன்னா நல்லத்தண்ணி ஊத்தாம இங்க எங்கந்து நல்ல தண்ணி நல்ல தண்ணி நம்ம குடிக்கிறதுக்கே வந்துட்டு காசு குடுத்துதா வாங்கி எடுத் திட் இருக்குது நம்ம ஆ ரோவு போட முடியாது த உப்பு தண்ணிங்கிறனால சீக்கிரோ போய்டு செலவு வச்சுக்கிட்டே இருக்கு அத்னால என்னா பண் பைப்ல வர உப்பு தண்ணியவே நா வந்துட்டு போட்டுட்டேன்னா அது என்னாச்சுன்னா என்னாகு மிஷின்ல ஊத்தும் போது உப்பு தண்ணி பட பட அது அப்டியே போயிடுச்சு
ம் போய்டுச்சா அதுக்குள்ளயே வேஸ்ட்டா இப்ப போய்டுச்சா அது ஃபுல்லா
ஆமா போய்டுச்சு மறுப்டியு ஒரு டென் தௌசண்ட் குடுத்து மறுப்டியு எதுக்கு வாங்கிட்டு அதுக்கு இ எம் ஐல போட்டு ஒரு ஏசி எடுத் தர்லா வெயில் தாங்கவு முடிய மாட்டிக்கே அப்டின் சொல்ட்டுதா ஏசி எடுத்துச்சு
ஓ சேரிங்க
எனா இப்ப நீங்க அங்க வந்து ஏர் கூலர் வாங் கல எனா அங்க நல்ல தண்ணி எல்லா வருது அங்க அம்மா வீட்லயே ஏர் கூலர் வெச்சிருக்குறாங்க ஒன்னு அவுங்க நல்ல அவுங்களு எனக் தெரிஞ்சு ரெண்டு வர்ஷமா யூஸ் பண்ணிட்ருக்காங்க எந்த ஒரு ப்ராப்ளமு இல்லன்னா எனக்கு ரெண்டு வர்ஷத்துலயே வந்து ப்ராப்ளம் ஆய்டு எனா அங்க நல்ல தண்ணிதா ஊத்திட்டு இருக்கறாங்க இங்க அங்கியு வீட்ல நல்ல தண்ணிலா வருதுல்ல
ஆ இங்க நல்ல தண்ணிதா இது க்ராம்டன்தா பாத்ச்சு க்ராம்டன்தா நல்லாருக் சொன்னாங்க சோ அத்னால க்ராம்டன்தா வாங்கலான் சொல்ட்டு பாத்துன்னுக்குது
அதுல என்ன பண்ற தெரியுமா அதுல நறைய வேரியேஷன் இருக்கு ஏர் கூலர்ல டர்போனு வாங்கு அங்க வீட் டு சர்க்கம்ஃரெண்ட்ஸ்க்கு என்ன அப்டின்னா டர்போ வாங்னாதா வந்து காத்து நல்லா வரு அது என்னன்னா நம்மளோட ஹ நம்மளோட இடுப் பு ஹைட்டுக்கு இருக்குன் வெச்சுக்கோயே டார்பேங்கற் து அதனால நீ டர்போன் சொல்லியே வாங்கு அதுதா கரெக்ட்டா இருக்கு இப்போ ரீசன்டா வந்து எதுல வந்து நல்ல ஃப்ரீக்வென்சியா ஏர் வந்து வருது அப்டின் சொல்லி பாத்துட்டு டர்போ வேரியேஷன்லயே உனக்கு என்ன ப்ராண்ட்டு வேணுமோ அத பாத்துக்கோ ஓகேவா க்ராம்டனே நல்லாதா இருக்கு நா என்ன வாங்னேன் எனக்கு ஞாபக இல்ல ஹாவல்ஸ் வாங்கியிருந்த நானு
ம்
ம்
சேரிங்க நா பாத்துட்டு ஆன்லைன்ல பாக்கறே பாத்துட்டு லிங்க்க செண்ட் பண்றே பாருங்க அப்ப வாய்ங்கிலா
சேரி ஓகேடா
ம் சேரிங்க
சேரிடா பாய்டா
ம்